வணக்கம்தோ நா பேசுறது
கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி
ஏங்க
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க தோழி இப்ப வந்து எனக்கு ஒரு சந்தேகம் தோழி அதுக்காகதா நா கூப்ட்டேங்க ஆ இப்ப வந்து பயணம் ஆ வந்து மேற்கொள்றோ இந்த மாரி ஒரு வெயில் காலத்துல வந்து பயணம் வந்து மேற்கொள்றோ அப்டின்னா நீங்க எந்த மாரி எடுத்துட்டு வந்து போகறதுக்கு விரும்புவேங்க தோழி அதே மாரி அந்த இடத் துக்கு போம்போது நீங்க என்னென்ன முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சி எடுத்துட்டு போவீங்க தோழி ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வர்றாங்க அப்டிங்கும் போது அவுங்களுக்கு ஏத்த மாரி சில பொருட்கள் நம்ம எடுத்துட்டு போவோ பெரியவங்க வயதானவங்க வர்றாங்க அப்டிங்கும் போது அவுங்களுக்கு மருந்து மாத்ர அந்த மாரி எடுத்துட்டு போவோம் அந்த மாரி நீங் க எது வந்தெல்லா எடுத்துட்டு போவீங்க தோழி
எடுத்துட்டு போறது வந்து நம்மளுக்கு எப்பவுமே பெரியவங்களோ சின்னவங்களோ மெடிக்கல் எமெர்ஜென்சிக்கு ஏதாச்சு எடுத்துட்டு போணு தோழி எப்டி சொல்றது தைலம் தைலம் இருக்குல்ல தோழி தைலம் போடுறதுக்கு பேராசிட்டமல் அந்த டேப்லெட்டு விக்ஸ் ஆக்சன் பைவ் ஹண்ட்ரெட் தலவலிக்கு போடுறதுக்கு மாத்ர ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குல்ல தோழி டெட்டால் அது அதுவு வந்து எடுத்து வச்சி எடுத்து வச்சசிகிட்டா நம்மளுக்கு வந்து போற எடத்துல எனி ஏதாச்சு ஒரு அவசர உதவிக்கு தேவப்படும்போது நம்மளுக்கு அது உபயோகப்படுத்திக்கிலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இத தவர ம் சொல்லுங்க
இது எப்பவுமே வந்து ஒரு நாள் டம் நாள் நாள் அங்க தங்குறோன்னா எட்டு நாளுக்கு என்ன டிரஸ்ஸுங்க எடுத்துட்டு போய்டணு தோழி என்ன டிரெஸ்ன் ட்ரெஸ்ன்றது நம்பள வந்து சொல்ல முடியாது கொழந்தைங்க விளாட்ற கொழந்தைங்கன்றப்போ அழுக்கு பண்ணுவாங்க நம்ம மாத்தி விடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்ட் நம்மளுக்கு சரியா இருக்கு தோழி இந்த வெயிலுக்கு நம்ம எங்கன்னா போனுன்னா ஒரு கேரளா சிம்லா கேஷ்மீர் அந்த மாரி போனா நல்லா இருக்கு தோழி சில்லுன்னு இருக்கிற மாரி இருக்கு கிளைமேட்டு நீங்க எங்க
ஆ நா அந்த மாரி பொயிருக் கே தோழி அந்த அனுபவம் பத்தி நா சொல்றே இன்னு வரக்கூடிய நாட்களயு வந்துட்டு நா போலா அப்டி ங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு அதனாலதா எங்க போறது அப்டிங்கறதுக்காக அபிப்பிராயம் உங்ககிட்ட கேட்டே இப்ப வந்து பா த்தீங்கன்னா நா எனக்கு வந்து திருமணத்துக்கு முன்பு வந்து நா எங்கேயுமே போனது கெடையாது திருமணமும் எனக்கு இப்ப சமீபத்துல தா நடந்தது ஒரு மூனு மாதம் தா ஆச்சி திருமணமாயி அ திருமணமாயி மூனு மாதம் தா ஆனாலு நாங்க இதுவரைக்கு ஒரு பத்து இருவது வாட்டி வந்துட்டு நாங்க வெளியில வந்து பொயிருப்போ அதுல முக்கா வாசி நாங்க போனது வந்து வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் அந்த மாரி எடங்கள் தா அந்த மலை பிரதேசத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கு அங்க நாங்க வந்துட்டு எதுமே வந்து ஒரு பிளான் இருக்காது முன்கூட்டியே வந்து நாங்க இது பண்ணிக்க மாட்டோம் போணுனு நென ச்சமனா நானும் என கணவர் மட்டும் தா போவோம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வீட்லதா இருப்பாங்க அவங்க வரமாட்டாங்க நானு டக்குனு கெளம்பி போறதுதா ஒன்னு இருக்காது இன்னிக்கு வந்து சனிக்கெழம அ நைட்டு அப்டின்னு இருக்குன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்ளுக்கு வீட்ல என்ன பண்றதுன் தெரியாது செரி ஓகே இப்போ நம்ப கெளம்பி போலா அப்டின்னா இருரவோடு இரவா நாங்க ரெண்டு பேருமே இருசக்கர வாகனத்துலயே போவோ ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப பயப்படுவாங்க இருசக்கர வாகனத்துல இரவு நேரத்துல அதுவு வந்துட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற எடத்துல இருந்து மூனு மணி நேரம் வந்து கொஞ்சோ ஒரு மலைப்பகுதிக்கு வந்து போகணு எல்லா ருமே வந்து வருவாங்க நல்லா பிரசித்தி பெற்ற மலை பகுதிதா அந்த எடத்துக்கு வந்து இந்த மாரி லீவ சமயத்துல வந்து எல்லாருமே வந்து வருவாங்க சேரின்னு நாங்களு வந்து போனோம் அ போன ஞாயிற்றுக்கிழமை அப்ப கூட பொயிட்டு வந்தோ ஒரு எதிர்பாராத பிளான் இல்லாம போனதுதா அப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்து இரவு நேரத்துலலா இந்த மாரி மல ஏறக்கூடாது அங்கயு வந்து ல லைட் எல்லாமே இருக்காது மிருகங்கள் வரு அப்டி இப்டி யான வரு பூச்சி வரு எல்லா சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து நாங்க எதையுமே கேக்க மாட்டோ அவுரு வந்து சொல்லிருவாரு அத்த நைட் டைம் போனா தா அத்த ஒரு த்ரில்லா இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு அந்த மாரி சமயங்கள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தோழி ஏனா நம்ப இரவு நேரம் அதுலியும் வந்து நம்ப நெறைய விஷயங்கள் பேசிட்டே போவோ நெறைய விஷயங்கள் பாத்துட்டு போவோம் இப்ப வந்துட்டு நா போன வாரம் வந்து பாத் ப்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பொயிட்டு வந்தது வந்துட்டு நாங்க போம்போது சனிக்கிழமை இரவு ஒரு பதனோரு மணி பதனொன்றை அப்டிங்கும் போது நாங்க வந்து போக வேண்டிய அந்த மலை பகுதிக்கு போய் சேந்துட்டோ அந்த சமயத்துல பொயிட்டு அங்க இருக்குற உள்ளூர்வாசிகள் கிட்ட ஸ்டே பண்றக்கு ரூம் இருக்குமா ஏனா முன்னேற்பாடு எதுவு கெடையாது செரி ஆனா அங்க வந்து அந்த எடத்துல எனக்கு சொந்தக்காரங்களும் இருக்காங்க ஆ சேரின் சொல்ட்டு போயி ஸ்டே எதாவது இருக்குமா அப்டின்னு கேட்டா அவங்க வந்துட்டு இல்ல ஏனா வந்து நெறையா பேர் இங்கதா வந்து வராங்க லீவ் சமயம் அப்டிங்கறதுனால ஸ்டே எதுவும் இல்ல நெறையா பேரு ரோட்ல படுத்து தூங்கிட்ருக்காங்க காரு குள்ளயே அப்டிங்கிற மாரி சொன்னாங்க இருந்தாலும் ஏ கணவர் வந்துட்டு சரி எப்டியாவது கண்டுபுடிக்கணுன் சொல்ட்டு கடைசில ஒரே ஒரு ரூம் இருந்தது அந்த ரூம்லயே வந்துட்டு நாங்க ஸ்டே அன்னைக்கு நைட் பண்ணிட்டோம் காலைல எந்துருந்துச்சி நாங்க திரும்பி வரம்போது அம்மா வந்துட்டு செரி பெரியப்பா வீ டு அங்கதானே இருக்க நீ வந்து பெரியப்பாவ பாத்துட்டு வந்துரு திருமணத்துக்கும் வந்து அவர அழைக்கல அப்டிங்கிற மாரி சொன்னாங்க சேரின்னு சொல்லி அங்க போய் பாத்தா பெரியப்பா வந்து சொல்றாரு நீங்க நேத்து நைட்டே வந்துட்டீங்க ஏ ஏகிட்ட சொல்லல நீங்க வந்து சொல்லிருந்தா நா இங்கே ரூம் ஏற்பாடு பண்ணி குடுத்துருப்பனே பக்கத்துல இருக்க காட்டேஜ் அவங்க வந்து தெரிஞ்சவங்க தா அப்டிங்கற மாரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமே என்னோட கணவர் வந்து கொஞ்சோ இயற்கை விரும்பி அப்போ ஏ பெரியப்பா வீட்டு நா கொஞ்சோ சிட்டில இருந்து கொஞ்சோ பெரியப்பா வீடு கொஞ்சோ காட்டு பகுதியில எல்லா தாண்டி போம்போது காட்டு எருமை அதெல்லா நாங்க பாத்துட்டு போனோ கூட்டமா வந்து காட்டு எருமை வந்து உணவு உ்கொண்டுட்ருந்தது ஆனா எங்கள எதுமே பண்ணல அந்த விஷயங்கள்லலா பாத்துட்டு ஏ கணவர் வீடியோ எடுக்கறது எல்லா பண்ணாரு அதுக்கப்றோ போய் பெரியப்பா பாத் துட்டு வந்ததுக்கு அப்றோ பரவால ஒங்க பெரியப்பா இருக்ற எடோ கூட நல்லா இருக்கு இங்க ஒரு எடம் வாங்னோம்னா நல்லாருக்கு அப்டிங்கற மாரி சொன்னாரு அ அவருக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த இயற்கையோட இயற்கையா வந்து ஒன்றனு அந்த மாதிரி ஒரு இது சேரி அப்டின் சொல்ட்டு நானு இது பண்ணெ அதுக்கப்றொ எங்க அம்மாட்ட வந்து சொல்லும் போதும் பரவால்ல அப்டின் சொல்லி ஏனா எங்க அம்மாவு எங்க கணவருக்கும் அப்டி ஒரு அந்நூன்யோ அதனால செரி ஓகே அப்டின் சொ சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அப்பறோ செரி நம்ம வ இப்பதான் முதல் வாட்டி வந்து வந்திருக்கோம் பெரியப்பா வீட்டுக்கு அடிக்கடி வந்தோ அப்டினா அவரு உங்ளுக்கு பரிச்சயமாயிருவாரு பரிச்சயோ ஆனதுகப்றோ நம்ம எதா இருந்தாலு விச சாருசுக்கலா அப்டிங்ற மாரி இது பண்ணிட்டு பெரியப்பா பாத்தோட்னே நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எறங்க ஆரம்பிச்சு டோம் மறுபடியு அங்க இருந்து இங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரமா மானதுக்கு அப்புறம் தா வந்துட்டு சொன்னாரு பரவால்ல நல்லா இருக்கு நம்ப அடுத்த அடிக்கடி போய்ட்டு வந்துக்லா அப்டிங்கிற மாரி ஏனா அங்க வந்து ஒரு சொந்தகாரங்க இருகாங்க நம்ப வந்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸூ அந்த எடத்துல நமக்கு சொந்தகாரங்க இருக்காங்கும் போது நமக்கு பிரச்சனையே இல்ல ஏனா தெரியாத எடத்துக்கு போய் நம்ம த தங்குறத்துக்கும் செரி ஒரு உணவு அ இது பண்றதுக்கும் செரி நமக்கு செரமமா இருக்கு இதே அந்த எடத்த நமக்கு சொந்தகாரங்க இருக்காங்கும் போது அந்த வீட்டுல நம்ப வசிக்கிறதுக்கு வசதி இல்லன்னாலும் பக்கத்துல நம்ம தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க அது போக உண்றதுக்கு கூட நம்ம கடைக்கு போய் ஹோட்டல்ல தா சா சாப்டணுனு அவசியம் இல்லை இவங்க வீட்டுக்கே வந்துக்லா அந்த மாரி ஒரு சொந்தகாரங்க பழைய சொந்தகாரங்ளோட ஒரு நட்பும் கிட்டுச்சு நமக்கு வந்து செரிங்க சொந்தகாரங்க இருகாங்க நம்ம அடிக்கடிங்க வந்து வந்துக்லாம் அப்டிங்கிற மாரி ஒரு வாய்ப்பும் கெடச்சது ஏற்கனவே வந்துட்டு நாங்க போற மலைப்பிரதேசத்துல யாரு எங்ளுக்கு இல்லனாலு நாங்க செரி ஸ்டே பண்ணிட்டு அங்கேயாவது நாங்க ட்ரிப் முடுச்சுட்ருப்போ இப்ப செரி நமக்கு தெருஞ் ருஞ்ச சொந்தகாரங்ளே இருக்காங்கங்கும் போது சும்மா விடுவோங்களா அந்த மாதிரி தா இருக்கு இனி மாசத்துக்கு ஒரு வாட் டி ரெண்டு வாட்டி அது மலைப்பிரதேசம் போயிட்டு வந்துகிட்டேதா இருக்கனு அப்டிங்கிற மா மாரி ஒரு ஐடியால இருக்கோ தோழி உங்களுக்கு அந்த மாரி எதாவது அனுபவங்கள்
நீங்க சொன்னது நல்லா ஒரு தேவபட்டதா இருந்துச்சு தோழி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தோழி கல்யாண ஆய்டுச்சுன் சொல்லிருகீங்க வாழ்த்துக்கள் இதே மாரி நீங்க நெறைய மலபிரதேசத்துக்கு போய்ட்டு வாங்க அந்த ஏர் நீங்க ஓ அ அந்த எரு எருமமாடு சொன்னீங்கல்ல தோழி அது எதுவும் ஒங்கள பண்ணலைங்ளா தோழி
ஏதூ பண்ணலைங் தோழி எப்பவுமே வந்து அந்த காட்டு விலங்குகள் நம்ம எதாவது பண்ணணு அப்டின்னாலு அதுங்க எதாவது பண்ணு உம் அது வந்து கூட்டமா இருந்தனால மெயினா வந்து எந்த ஒரு காட்டு விலங்கா இருந்தாலும்னா யானையும் நீங்க எடுத்து ல்லா யானையு வந்து நாங்க நேர்ல பாத்துருக்கோம் யானையு வந்து பாத்தீங்கனா கூட்டமா இருக்கும் போது ஒண்ணுமே பண்ணாது இதே தனியா இருக்கும் போது அது வந்து கொஞ்சொ ஆக்ரோஷமா இருக்கு அந்த மாரி சமயத்தில் நம்ம எதாவது பண்ணனு அப்டின்னா கண்டிப்பா வந்து நமக்கு அது ஆபத்து தா அதுனால எரும மாடும் வந்து பாத்தீங்கனா கூட்டமா இருந்த சமயத்தில் தா நாங்க இப்ப பாத்தது இது போக மானு இந்த மாரி நெறைய விஷ்யங்கள் காட்டுகுள்ளேயே அது வந்து மெய்ஞ்சு இருந்தத வந்து நாங்க பாத்துருக்கோ எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து இந்த பார்க்கு அனிமல்ஸ் பார்க் அந்த மாரி கூட்டிட்டு போவாங்க பள்ளிக்கூடத்துல எல்லா அங்க போன அனுபவம் மட்டு தா இருந்தது ஆனா திருமணத்துக்கு அப்பறோ ஏ கணவர வந்து கட்டினதுக்கு அப்றோ நெறைய விஷ்யங்கள் நா காட்டு பகுதியிலயே பாத்துருக்கே இன்னும் நெறைய பாக்குற மாரிதா ஐடியா இருக்கு பாப்போம் அதுக்கும் நேர அமஞ்சா கண்டிப்பா பாக்லா
கண்டிப்பா தோழி நெறைய விஷ்யோம் பாருங்க நீங்க சொல்லும் போது எனக்குமே இப்போ போகணு இப்ப பாக்கனுன்ற மாரி இருக்கு ஆனா இப்ப இருக்றப்போ என்னால போக முடியாது இப்ப எனக்கு அஞ்சு மாச கொழந்த இருக்கு அதனால இப்ப என்னால போவ முடியாது இ வரு வருங்கால சுச்சுவேஷன்சு மேபி நா போறதுக்கு ட்ரை பண்ணுவே தோழி எனக்கு அந்த மாரி எதுவுமே வந்து எப்டி சொல்றது தோழி நா இப்போ போனது வந்து போன வர்ஷோ போனது கோவாக்கு போயிருந்த தோழி ஏ அங்க போகும்போது அங்க இருக்ற ஜனங்க அங்க இருக்கங்க அவுங்கலா வந்து நல்லா வெல்கமா பேசுன மாரி எனக்கு இருந்துச்சு தோழி புதுசா ஒரு ஆள பாக்குர மாரி நம்ளுக்கு இல்ல அது நம்ளுக்கு அங்க வந்து பேசுறதுக்கு மொழி பிரச்சனையா இருந்தாலுமே அவுங்க பேசுற விதமோ நம்ப நம்ப என்ன சொல்ல வரோனு அவங்க புருஞ்சு குறது அவுங்க என்ன சொல்லவறாங்க நம்ளுக்கு புருஞ்சுக்கிறது அங்க நல்லா நைட் லைஃப்ல நல்லா இருந்துச்சு தோழி நைட் இரவு நேரத்துல அந்த லைஃப் எப்டி பண்றாங்க அவுங்க அது இரவு வந்து பகல் இரவு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல தோழி அங்க எந்த வேறுபாடுமு கெடையாது நம்ம பாக்கரதுக்குமே அங்க போய் இருக்கம் மோது அந்த ஒரு மூமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ரது நல்லா ச்சு தோலி
ஓ செரி செரிங்க தோழி ஆ உம் சொல்லுங்க தோழி
ம வந்து அதுஃபுள்ளாவே கடல் கடல் பகுதி மாறிருக்கு தோழி
ஓ செரிங்க அந்த இடம் வந்துட்டு எப்படி இருந்ததுங்க தோழி உங்களுக்கு அ நல்லா எப்படி சோ து சில பேத்துக்கு வந்துட்டு கம்பர்ட்டபுளா இருக்காது அந்த மாரி ஏதாது இருந்ததுங்களா இல்ல உங்களுக்கு வந்து பரீசு யமான எடமான இருந்ததுங்களா
எனக்கு கம்பர்டபிளாதாங் தோழி இருந்துச்சு எதனால சொல்றன்னா இங்க இருக்குற வந்து இங்க இருக்குற நம்ப இருக்குற எடத்துலதா அ இந்த பெண்கள் வந்து இப்படி உட்காரணும் பெண்கள் வந்து இதுதா பண்ணணும் பெண்கள் வந்து இதுதா பண்ணக்கூடாது இதுதா பண்ணுன்ற மாரி ஒரு ஒரு ஒரு வட்டத்துலயே இருந்திருக்கு ஆனா அங்க போனப்போ அந் த ஒரு இதுவே இல்ல தோழி பெண்கள் ஆண்கள்ன்றத அந்த ஒரு வேறுபாடு கெடையாது நம்பளு துகு அங்க இருக்குறப்போ நம்மளுக்கு ஒரு கம்பர்டபிளா தா இருந்துச்சு சாப்புற உணவாகட்டு இருகட் டு உடுத்துர கிளாத்தா கூட இருக்கட்டு எதுவுமே வந்து நம்மளுக்கு கம்பர்டபிளாதா தோழி இருந்துச்சு அங்க
உம் செரிங்க தோழி செரிங்க தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் வந்து முடிய போது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடச்சா கண்டிப்பா பேசு சலா தோழி சரிங்களா நன்றிங் நன்றி ம்